அ
சிஸ்டர் கேக்குதா
கேக்துக்கா விட்டு விட்டு விட்டுற மாரி இருக்குல
கரக்ட்டா தான் கேக்கு கொஞ்ச வெயிட் பண்ணுங்க சாப்டாச்சா
நோ இப்பதா சாப்புட உக்காந்தோ நீங்க சாப்ட்டீங்களா
தரி நா சாப்ட்டு இப்பநா உக்காந்துருக்கே என்ன ஸ்பீக்கர் சவுண்டு இன்னும் பஃங்க்ஷன் முடிலையா ஆ பஃங்க்ஷன் இன்னு முடியலையா
வணக்கம் ஆ ம காலைலதாங்கா இதா ச்சு இன்னைக்குதா கும்பாபிஷேகம் ம் இன்னைக்குதா கும்பாபிஷேகம் முடிஞ்ச்சுச்சு அந்த சவுண்டு கிளியர் ஆச்சு போடவே இல்ல
சேரி செரி செரி முடிஞ்சிருச்சுன்னா போட மாட்டாங்க சினிமா பாட்டு ஒரு நாளு போட்டு ட்டு கிளோஸ் பண்ணிருவாங்க
ம் ம் போடவே மாட்டா அதுவும் போடல மந்திரொ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மந்திரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்டியே விட்டுட்டாங்க முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வேலையாருந்தோமா
போ எல்லாம் போனீங்
இன்னைக்கு புளி கொழம்பு இல்லக்கா டைம் இல்ல பக்கம் தா என்னதுக்கா
புளி கொழம்பு
நான் தா
இல்ல ப்ரெண்ட்ஸ் வேற யாரும் வச்சாங்களா நீங்க வச்சிங்ளா
இல்ல இல்ல நான் இன்னைக்கு புளி கொழம்பு இன்னைக்கு ரெண்டுமே எடுத்து வந்தாச்சு
சேர் சேரு
சாதம் தனியா கொழம்பு தனியா எடுத்துறதா இரு
சேர் சே அப்றம் யா ஆமா பூடு கொழம்பு
ம்
பூண்டு கொழம்பு வேற என்ன பண்ணுண வாழக்கா பொரியல் கரிமசால் பட்ட போட்டு என் பையனுக்கு அதான் பிடிக்குமா கரி கறிமசால் பட் என்ன வாக்காவே தெரியாதா வாக்காவே தெரியாதா வாழக்கா ம் என்ன வேற மாரி பேர் சொல்வீங்களா உங்க ஊர்ல
எங்க்கா இல்ல இல்லக்கா
ம்
அ சொல்லி வந்தன் ம்
சேர் சே அதெல்லா சாப்ட்டா உடம்பு நல்லது சாப்ட்றாங்கல்ல ஏன் செய்யாம இருக்கீ ங்க அதெல்லா உடம்புக்கு நல்லது ஒன்னும் இல்ல வாழக் காவ பொடி பொடியா நறுக்கிகனு ரொம்ப பெருசா எல்லா நறுகாத்துங்க
ம் ம்
வாழகால இது நல்லா இருக்கும் சாப்ட்டுருக்கீங்களா கொஞ்சம் பெருசு பெருசா நறுக்கணும் சிஸ்டர் வா வாழக்கத்தோ வாழக்கா நறுக்கிட்டு அப்பன்டு ம அதாவ்து ரவுண் டாவே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாவே நறுக்கணும் செரிங்ளா நறுக்கிட்டு சூடு ஒரு நல்லா வ ட்டி சூடாகணும் சூடான தண்ணியில அப்டி போட்டனு ட்டு ஒரு ரெண்டு நிமிஷொ வச்சுட்டு அதுக்கப்புறம் அத தனியா ஒரு பிளேட்ல மாத்திட்டு கா அதா உப்பு கர மசாலா அதாவது எதோ காரத்துக்கு தேவையோ அத போட்டுட்டு
போட்டு பண்ணிக்கலாம்
கொஞ்ச ந கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் கொஞ்ச கொஞ் அதா வேக வைக்கிறது வந்து நீங்க நல்லா கொதிக்கணு தண்ணி கொதிக்க வை கொதிக்கிட்டு அந்த இதுல தூக்கி போட்டணும் ஆஃப் பண்ணிடணும் வெந்நிய
ம்
அத போட்றனு போட்டீங்கன்னா அ
ம்
ஓரளவுக்கு தா வெந்திருக்கணு அதுல நா சொல் அப்றோம்ப்ல அந்த பொடில்லா போட்டு நீங்க இந்த மீன் வறுக்குறதுக்கு பண்ணி வச்சிருப்போம்ல அது மா ரி வச்சிர்ணு வச் ங்க வச்சதுக்கப்றோ ஒன்னு இல்ல பிரச்சன இல்ல அதுக்கப்றோ தோ ச கல்ல போட்டுட்டு மீன் வறுக்க பொறிச்சு அ பெரட்டி பெரட்டி எடுத்தீங்கன்னா செம டேஸ்ட்டாரு உப்பு மஞ்சத்தூள் மெளகாத்தூளு அது போட்டாலே நல்லாருக்கு
அது மட்டு சேத்துக்கணு ம் எங் எங்க சைடு அப்படியே டோட்டல் டிஃப்ரண்ட்டா பண்ணுவாங்க கா நீங்க தண்ணில போட்றீங்கள
ம்
அது மாரி பண்ண மாட்டாங்க நம்ம நார்மலா உர்ளகெழங்கு ஃப்ரை பண்ணுவோ தெரிமா
ஆமா
அப்டி செய்வாங்க
கொஞ்சமாவ்து வாய்வு போனும்ல
ம்
வாய்வுல அப்டியே சாப்ட்டம்னா வாய்வு
வித்தியாச வித்தியாசமா செய்றீங்க
வித்தியாச வித்தயமா செய்ணும்னா சாப்பறதுக்கு தான வாழவே செய்றோ ம்
சேரி செரி கா என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா சாப்ட்டுட்டு ஒக்காந்துருக்கே கொஞ்ச நேரோ டைம் உண்டு ஆனால ஒக்காந்துருக்கே
ஓஹோ ரெண்றைக்கு தானா
ஆ வந்ததே ரெண்றைக்கு தா வந்ததே ரெண்றைக்கு தா வந்தே இன்னக்கி கொஞ்சொ வேலருந்தது அதனால வந் ததே ரெண்டு மணிக்கி தா வந்தே ரெண்டு ரெண்றைக்கி கிட்டக்க வந்தே வந்து சாப்ட்டுட்டு செரி இப்ப கால் பேசுவோ வந்தே
ஒர் நிம்ஷோ கா ம் ஏ ஒரு மாதிரியா கேக்குது பேசுறது
நா பேசறதா
ம்
தெரிலியே
ஆ இப்ப கேக்குது சாப்பாடு காரமாருக்கு
ஏ நீங்க வச்சது ஒங்களுக்கே காரமாருக்கா
ஆமாக்கா ஆஹ் செரி இல்ல எடுக்கல எடுக்கணும் அதுலன்ப்பா கொஞ்சொ எதோ கூட போய்ட்டு
என்னது எடுக்கணு எடுக்கல பிஸியாருக்கீங்ளா
இல்லல்லக்கா சாப்ட்டுட்ருக்கோ அதா கேட்டாங்க ப்ரிண்டவுட் எடுக்ற சொல்லிருந்தாங்க போல மறந்தாச்சு ஆ அதா‌ எடுத்தாச்சான் கேட்டாங்க எடுக்கலன் சொல்றே
சேரி சேர் மேன்னுவலா ஒர்க் பண்ணுவீங்க சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணுவீங்களா
ம் ஆமாக்கா
சேரி சேரி
முன்னாடியே சொல்லிருந்தாங்க மறந்தாச்சே
சேர் சேர்
ஆ பாத்துட்ட ஆமா ம்
ஒரு அவசரம் அல்ல
ஆமா
சாப்ற்றதா முக்கியம்
ம்
சாப்பறடயத்துலையு நொய் நொய்யின்னுட்டு இருக்ககூடாது
ஆமா அது செலபேர் அப்டிதா ம் ஆமாக்கா அவசர இதுக்கு இதாகமாட்டிங்குது நமக்கு
ம் நான் என்ன சொல்லியிருக்கேன் சாப்பறதுக்கு தான் வாழ்க்கயே ஆமா அதுலையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லா
நீங்கல்லாம் அப்டி பண்ண மாட்டீங்களா வாழக்காவ வாழக்கா ஆ
நம்ம நார்மலா பொட்டோடோ ஃப்ரை பண்ணுவோம்ல்ல
அவிக்க மாட்டீங்க பொட்ட
ஹம் ஹம் நீங்க அத அப்றமா சொல்லுங்க நைட்டுக்கு சொல்லுங்க நீங்க நெறைய டிப்ஸ்ஸு சொல்றீங்க நல்லாருக்கு நாங்க நார்மலா என்ன செய்வோம் இல்லக்கா நைட்டுக்கு தான் காலைல ஆ தேங்காய் வாங்கலானு சொன்னல்ல
ம்
ம் அன்னைக்கு போம்போதா
செரி வாங்கிட்
போம்போது வாங்கிட்டு போய்ட்டு ம் மல்லி மெளகா ஆ ஆ இது தேங்கா ம் இந்த மூனு டிரை பண்றே கண்டிப்பா
பண்ணுங்க குவாண்ட்டிட்டி கம்மியா போட்டு டிரை பண்ணுங்க தேங்கா கொஞ்சம் நெறையா சேத்துக்கோங்க
ம் ம் ட்ரை பண்றகா
ம்
த்ரியும் நாங்க அதுல என்னா பண்ணுவோம்னா சும்மா காய் மட்டும் வெட்டிட்டு உருளகெழங்கு இது பன்றோல்ல அதுமாறி வெட்டிட்டு தாளிப்பூ பண்ணிட்டு
அது வாய்வு சிஸ்டர் பூண்டாவது பூண்டாவது பூண்டாவது போடுவீங்களா ம் போட்ருங்க ஏன்னா வாய்வு நீங்க வேக வைக்க மாட்டீங்கல்ல
ம்
இல்லாட்டா ஐயா அதுக்கு டைம் இல்லாட்டா கூட பாயில் பண்ணுவீங்கல்ல சுடுதண்ணிய பாயில் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தூக்கி போட்டு ஆஃப் பண்ணிருங்க பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருங்க வெண்ணிய ஆஃப் பண்ணிட்டு நீங்க அத நறுக்கி வச்சிருப்பீங்கல்ல அத போட்டுட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு செகண்ட் வேக வைக்க டைம் இல்லாட்டா இதனாலும் பண்ணனும்
நாங்க அது மாரி பண்ணதுதில்ல பண்ணுவோம் கா செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் அதான் நீங்க புதுசு புதுசா நீங்க சொல்றதுல எனக்கு புதுசா இருக்கா செர் செஞ்சு பாப்போம் அப்பிடின்றுக்கே
செய்ங்க செய்ங்க
ம் ம்
ஏ பைய புதுசு புதுசா கேப்பா பண்ணணுல்ல ம் அவனுக்கு ஒரு நாள் வச்ச சட்னி மற்நாள் புடிக்காம பேய்ரு கேரட் சட்னி எதுனாலு வெப்பே அவனுக்கு டிஃப்ரெண்டாருந்த அதென்ன தேங்காய் அரைச்சுக்கணு சும்மா ந தே இப்ப சொன்ன மாதிரியேதா அரச்சாட்டு தே தை இத வதைக்கிடணு வள்ளிலா கெடையாது சிஸ்டர் கேரட்ட வதக் கணு எண்ணெயில போட்டு வதக்கிட்டா அரைச்சிர்ணு
என்ன கேரட்டு் என் நல்லெண்ய்லயா
எந்த என்னென்னாலு செரிதா நீங்க சாப்பாட்டுக்கு எந்த என்ன யூஸ் பண்றீங்களா அந்த என்ன ம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கு
செரி செரிக்கா
ம் கேரட் சடனிக்கு என்னென்ன சேக்கணு வீங்களா அதுக்கு ஒண்ணுல்ல உளுந்தம்பருப்பு ரெண்டு வரத்துக்கோங்க எண்ணெயில போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறோ பச்சை அத பச்ச பச்ச மொளகா இருக்குள்ள அது வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இத போட்டுருங்க கேரட் போட்டு நல்லா வதக்குங்க அவ்ளோதா
ஆ
வதக்கிட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு லாஸ்ட் மிக்சியில அரைப்பிங்கல்ல தேங்காய் அரைச்சிட்டு இந்த கேரட்டு் இந்த இதையு அரைச்சிட்டு இது போட்டருங்க அப்டியு உங்களுக்கு பச்ச வாட வந்ததுன்னா அதையு தாளிச்சுருங்க தாளி போடவ சேத்துருங்க சரியம் ஆமா தேங்காய் அரைப்பீங்கல்ல அதெல்லா நா சொன்னேம்ல உளுந்து அப்புறோ பச்ச மொளகா அரைச்சு போட்டுருங்க அரைச் சுறுங்க அரைச்சிட்டு இதையு போட்டுருங்க கேரட்ட அரைச்சி நல்லாருக்கும் சிஸ்டர் இனிப்பாருக்கு அதுக்காண்டி நீங்க கொஞ்சோ காரோ நெறைய சேத்து
காரோ சேத்துக்கணு ம் ம்
காரோ கொஞ்சோ அதிகமா நீங்க நா காரோ சேரப்பீங்ளா காமனாவே ம்
எனக்கு சாரமத்துல்ல கொஞ்சமாது காரமாருக்கணு அப்டியனா சாப்டுவே ம் ம் செரி செரி முயற்ச்சி பண்றே
சவுச்சவுளயே பண்றாங்க இப்ப சட்னி
இப்ப ஆ அது கூட ட்ரை பண்ணிருக்கோ அது நீங்க எப்டி பண்ணுவீங்க ம் சும்மா தேங்கா காரத்துக்கு சேத்துக்கணு
ஆமா எல்லாமே அப்படிதா ஆனா வா தக்கணு சௌச்சவையு வதக்கணு கேரட்டையு வதக்கணு கொஞ்சோ எண்ணெயில கொஞ்சோ நல்லா எண்ணெய் கொஞ்சோ நறையா ஊத்தணு அந்த மாரி
ம் எல்லாத்தையுமே வதக் கிட்டு பண்ணணு நார்மலா நம்ம எப்பவு தாளிக்கிற மாதிரி
ஆமா நம்ம மேரேஜக்கு முன்னாடியேல்லா நாங்க பண்ணதே கெடையாது சமையலே பண்ணது கிடையாது இப்பெ எல்லா பண்றவா நீங்க எல்லா இப்பவே பண்றீங்க
உம்
நல்லது
ஆமாக்கா ஆமாக்கா ம் சேரி சேரிதா ஆஹ்
நைட் என்ன டிஃபன்னு சப்பாத்திலா பண்ண மாட்டீங்களா
இல்லக்கா அந்த அளவுக்கு நேரமு இருக்காது அதல அவங்களோட விருப்புறதொங்க அத வச்சு கொடுத்தா செய்வ சாப்பிடுவே
என்ன இப்டி சொல்றீங்க அதுக்காண்டி வச்சு கொடுக்கவா வீட்டுக்கு போனா வச்சு கொடுப்பாங்க வீட்டுல
இப்பய செய்வோ